ஹலோ வணக்கம்ப்பா
க்கோங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கங்க
ம் ஆ சா இல்லப்பா இன்னு சாப்பல
ம் சேரி சேரி என்ன செஞ்சுட்ருக்கீங்க
ஆ ய சப்பாத்தியே இருக்குதுப்பா மாவு மதியத்துக்கு என்ன சமைக்கலாம்னு ஒரு பெரிய யோசனையோட
கன்ஃபியூஷன்லே
ஆமாப்பா உக்காந்துட்ருக்கே வெந்தய கொழம்பு வைக்கலாமா மெளகு கொழம்பு வைக்கலாமா அ அப்டின்னு சொல்ட்டு
நானு அப்டிதாங்க நேத்து காய் வித்துட்ருந்தாங்க அ வண்டில உக்க்காந்தனா நேரா வீட்டுக்கு தா போகணும்னு தோனுதே தவிர எங்கன்னா போலாம்னா ஒடம்பு கேட்க மாட்டேந்துங்க
அது இல்லப்பா ஆ ஆ
முடியாம சரி எறங்கலாம்ட்டு வண்டியை ஸ்டாப் பண்றங்க ஆனா மூள கேக்க ஓகே முந்துங்க
அது மூள ம் மூள சொல்றதக் கேக்க கூடாது காய் கம்மியா இருக்கு வாங்கிட்டு வந்துரணும்ல
காய் கம்மி இல்லைங்க காயே இல்லைங்க
ஓ ஓ
அதா என்ன பண்றனே தெரியலங்க இப்ப
நா நேத்து என்ன பண்ணே அத ஃப்ரெண்டுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்காக போகணும்ன்னு சொன்னேல யா அங்க வந்து நெறைய காய் கடைங்க இருக்குது
ஓஹோ
பத்ரூபா குட்டி சுரக்கா ரவுண்டு இருக்கு இல்லையா அது பால் ஆ பிஞ்சு மாரி இருக்கும்ல அது அதுவே நாங்க இருக்கிற ஏரியால நாற்பது ரூபா
ஓ பரவாயில்லையே அங்கே பரவாயில்ல போலருக்கு ரேட்டு
ஆ அதுதா பஸ் ஏறி கூட போய் பேசாம வாங்கிட்டு வந்துடலாமான்னு யோசிக்கிறே நேத்து வெயிட்டு என்னால அத வச்சிட்டு ஆமா ஆமா இருக்கு நெறையருக்கு
ஆ செரி செரி
தேங்கா வந்து அஞ்சி தேங்கா நூறூபா
அப்டிங்ளா ஒரு தேங்கா இருவத் ரூபாங்ளா
ம் ஆமா
ஓ அ தேங்கானதா எனக்கு நியாபகோ வருது ஆ ஆ
கிலோ தொண்ணூறூபா ரெண்டு காய் தா வரும்பா
ஓகே ஓகேங்க
கிலோ வந்து தொண்ணூறு
கிலோ கணக்கு போட்டா அது என்னங்க தண்ணி எல்லா போய்டு
ஆ கிலோ தாங்க குடுக்கறாங்க அப்றமா எனக்கு பாத்தே மனசே வர்ல செரி வெயிட்டா இருந்தாலு ஓகே அப்டின் சொல்ட்டு தேங்கா நூறுபாக் வாங்கிக்கிட்டு அ அப்றோ வந்து தக்காளி இருவது ரூவாங்க ஒரு கிலோ
ஆ ஆ
பெரிய பெரிய தக்காளி அந்த தக்காளி இந்த ஏரியால நாப்பது ரூபா
ஓ செரிங்க
ஆ வாங்கிக் கிட்டு சொரக்கா ரெண்டு வாங்கிட்டு வன்ட்டே என்ன ஒரு பிரச்சனனா எனக் டே பஸ் எறங்கி ஒரு கொஞ்சோ தூரோ நடக்கணுங்க தூக்கிட்டு வறத்க்கு கஷ்டமா இருக்கு
ஆ ஓகே ஓகேங்க
நீங்க வண்டில தான வரீங்க வாங்கிட் வந்துரு
அதெல்லங்க பசங்கள நா என்ன பண்ணிடேங்க நேத்து ஒடம் முடியலங்க எனக்கு காலில
ம் ம்
முட்டி அ முதுகுன்னு சொல்ல முடியாது அது ஸ் இது அ ஸ்கின்னு சொல்ல முட்ல உள்ள செம்மையா வலிக்கிதுங் க நிக்கவு முடியில ஒக்காரவு முடியலங்க அதனால ஒரு டூ தேட்டிக்கில்லா பேமிஷன் வுட்டு வந்தர்லான் பிளான் பண்ணங்க எங்க பிரின்ஸ் பில் மேம் என்ன பண்ணிட்டாங்க வேனுனே ரெண்டு மணிக்கு பசங்களுக்லா குரூப் பிரிக்கலா அப்டின் சொல்லிட்டு கூப்டுனு வந்து நிக்க வச்சுட்டாங்க நா யாரே எதுவுமே கேட்டுக்லங்க கட கடன்னு எடுத்துட்டு எ பசங்ளுக்கு ரெட் ப்ளூ கிரீன் எல்லோ ரெட் ப்ளூ கிரீன் எல்லோன் போட்டுட்டு லாஸ்ட் இயருக்கு யாருக்கு அதே சேம் வருதுங்ளோ அத மட்டு கேட்டு டு நா சேஞ்ச் பண்ணிட்டு மாத்தி மாத்தி விட்டுடங்க கட கடன் பேசி விட்டங்க மொத்தோ பத்தொம்போது பேருங்க ம் பத்தொம்போது பேரு போனா பிரிச்சி விட்டங்க ஆ அதுக் கப்றோ என்னாச்சினா நா போறன் போய்ட்டு கேக்கறங்க
ம்
இப்ப இருக்கிற யூ கே ஜி மேம்கு பசங்கள பிரிக்க முடியலைங்ளா கவுண்ஸ் அதிக பாக்வாங்ளா
ம்
போய் ஹெல்ப் பண்ணுங்க மேம் அவுங்களுக்கு கன்ஃபியூஷனாருக்கு அப்டின்றாங்க க செரி ங்க அவுங் கூட வேக் பண்ணிட்ருந்தாங்கள அந்த ஸ்டாப்லா எங்கங்கனா அவுங்க கொஞ்சோ சிஸ்டம் ஒர்க்ல இருக்காங்க மே ம் அத்னால நீங்க கொஞ்சோ ஹெல்ப் மேம் இன்னு டூ மின்ஸ் தா மேம் இருக்கு நா பேமிஷன் கேட்டிருந்த இல்லைங்ளா அர்ஜென்ட் மேம் நா போனுங் மேம் அப்டின் நா கேட்டுட்ருந்த அதுக்கு ஏ ரெண்டு நிமிஷ தானங்க மேம் கொஞ்சோ இது மட்டு பண்ணிட்டு போங்கள வேணுன்னே நானு சொல்லி செய்யலன்ற ஒரு தாட் அங்க போணுன்றதுக்காக இது மாரி பண்றாங்களா என்னன்னு தெர்லங்க
மே பி
அதுதாங்க அப்பறோ நா சொன்ன ஆ என்னங்க மேம் அட்னன்ஸ் எடுத்து வச்சுட்டு ரெட் ப்ளூ கிரீன் எல்லோன்னு போட்டாலே கட கடனு முடிஞ்சுருங்களே மேம் அந்த மாரி பண்ண சொல்லுங்க மேம் ஆ ஆமா இல்ல ஆ கரெக்ட்டு மேம் நீங்களு அதே மாரி பண்ணிட் டுங்க மேம் ஈஸி மேம் அப்பதாங்க அத போய் சொல்றாங்க
ம்
அப்ப எவ்ளோ மன்சுல குறு குறுன்னு இருக்கு பாருங்க அவுங்களுக்
அவுங்களுக்கு வந்து எப்டி இருக்குன்னா நீங்க சொல்றத வச்சி நா எங்க ஃபேமில நடக்கறத வச்சி சொல்றங்க ஆ வஞ்சன்ஸ வந்து வெளி காட்டாம உள்ளுக்குள்ளாறயே வச்சுட்டு யார் யார்
ஆ அவங்களால அந்த பெர்மிஷன் எடுத்துட்டு போ முடியாது ஏனா அவங்க இருக்க எடோ அப்பிடி புரியுதுங்களா ஆ நா அததா சொல்ற நா ஃபஸ்ட் டைம் நானு ஒரு தரவ எல்லா வேலையு முடிச்சிட்டு நா சீக்கிரோ போற எனக்கு மட்டு அஞ்சு மணி ஆகுது அப்டின்றாங்க உங்க பொசிஷன் அப் டிங்க மேம் நீங்க அப்டிதா பண்ணி ஆகணு அப்டின்னு நா சொல்லிட்டு வந்த அதுக்காக எங்களுக்கெல்லா தலையெழுத் தெர்லங்க கூட ஒருத்தவங்க சிஸ்டம் ஒர்க் பாக்குறவங்க அப்ப எனக் என்னங்க மேம் தலயெழுத்து அப்டின்றாங்க எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடு
ம் கூட சேந்து அடிக்கிறதெல்லா குடுத்துருவாங்களாங்க மேம்
அதுதாங்க அப்போ அந்த மாரி கூட இருந்து பேசிட்டு டு இப்போ அவுங்களுக்கே அகெயின்ஸ்ட்டா பேசுறாங்கங்க
அப்டியா
அவுங்க அவுங்க இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணி
ஆ இப்போ இப்போ வந்து அதுதா நா சொல்ல வர கூடவே இருந்தியே கை புள்ள இப்டி பண்றீயே
ஆஹ நம்ப கூட நாங்க கூட இருந்தோங்க அவுங்களுக்கு சப்போட் பண்ணிட் ட்டு எவ்ளோ நாளு நாங்க அவுங்களுக்கெல்லா எல்லாத்தையு கேட்டுக்கிட்டு மொறைக்கறத மொறச்ச வாங்கிட் டு திட்டு வாங்கிட்டுலா நாங்க இருந்தோங்க ஆனா அந்த பொண்ணு மாரி நாங்க இல்லங்க அந்த சிஸ்டம்ல ஒர்க் பண்ற பொண்ணு மாரி வேணுன்றப்போ அவுங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கங்க
அதுதா அதுதா அதுதா புரியுது ஆ
ம் இப்ப கூடங்க எனக்கு அது மனசே வர்லைங்க அவுங்கள மாட்டி விட்ணு செய்யணுன்னு என்ன நடக்கணு ஓ அத மட்டுந்தாங்க நா சொல்லிட்டு வந்துருக்க
ஆ அவ்ளதாப்பா இப் இப்ப அதேதா எங்க ஃபேமிலிலயு அததா சொல்ற அவுங்கள மாட்டி விட்ணுன்றதெல்லா என்னோடைய எண்ணோ கெடையாது அவள பத்தின உண்மையான முகம் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரு கொஞ்சோ அலாட்டா இருப்பாங்கல்ல ஒரு விஷயத்த வந்து சொல்லாங்க ம் திரும்போ இல்ல என்ன உங்களுக்கு புரியுதுங்களா இப்ப எங்க வீட்டுக்கு வர்றதுப்பா எங்க வீ ட்ல வந்து எங்கிட்ட பேசுறது மத்தவங்கள பத்தி கூட பேசுறாங்க வேற எதோ கூட பேசுறோ அத எடுத்துட்டு போயி இன்னு நாலு ஸ்பைசஸ் மசாலாஸ் எல்லா ஆட் பண்ணி சம்பந்தப்பட்டவங்கக்கிட்டயு சொல்ல வேண்டிய து ஏ ஆ எங்க வீட்ல முக் கியமா யாருன்னு ஃபீல் பண்றோமோ அவங்கக்கிட்டயு சொல்ல வேண்டியது அவுங்க வீட்டுக்கார்கிட்டயு சொல்ல வேண்டியது
ஆ
போடுபோது ரெண்டு ரெண்டு ஸ்பைசஸ் ‌‌‌‌ அதிகம் பண்ண வேண்டியது பா இப்போ அவுங்களுக்கு நம்மள பத்தின ஒப்பீனியன் எப்டி இருக்கும்னு நா கேக்க வறே
ம் அது ஏ அந்த மாரி இருக்காங்கன்னா ஏற்கனவே அவுங்க அந்த மாரி சொல்லி சொல்லி சொல்லி நம்பியிருக்காங்க எல்லாரு
ம் அதுதா அதுதா விஷியோ
ம் ஏனா இவுங்க எல்லா செய்யலா ஏங் எல்லா இவுங்க செய்யறாங்
ஆ நம்பள நம்பளனாலு நம்பற மாரி நடிக்கிறாங்க
ஓ ஓகே
நம்பல
ம் ம்
அது வந்து இவுங்க வந்து எப்டி நெனைச்சுக்குவாங்கனா இவுங்களோட மைண்ட் இப்பா ஒரு சைக்காலஜி ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமாப்பா இல்லாத ஒரு விஷியத்த நாலு முற சொன்னா அது உண்மையா ஆகு போட்டுன்னு அவ ‌ இவ பண்றாப்பா
ஓ அச்சச்சோ இங்க எதே படிச்சிருக்காங்க இவ்ளோ டேலண்டா ஒர்க் பண்றாங்க என்ன படிச்சிருக்காங்க அவ்ளோ
பி காம் படிக்க ‌ படிச்சிருக்காங்க அக்கௌன்ஸ் பாக்குறாங்க
ஓ அவுங்க அக்கௌண்ட்ஸ்னா அப்ப எல்லாரையு பாக்குறாங்க எக்ஸ்பீரியன் சாறாங்க இல்லிங்களா அத வெச்சி இங்க குடும்பத்துல அதே மாரி
ஆமாப்பா ஒரு விஷியத்த வந்து நா அது நா ஃபீல் பண்ணே ஒரு இல்லாத ஒரு விஷியத்த வந்து நாளு ‌முற ஆமா இருக்கு இருக்கு இருக்குன்னு ‌ சொன்னா நம்மளோட மனசு தானாவே அது ஏத்துக்
ஆமாங்க நா சொன்ன பாத்தீங்களா எங்க பிரின்சிபல் மேமும் அப்டிதாங்க நாங்கே இப்போ காமராஜர் பர்த்டே வருதுங்க ஜுலை பிஃப் டீனி அப்டின்னு அதுக்கு நா சொன்னேங்க தெளிவா சொன்னங்க ஒண்ணு இங்கிலீஷ் குவிஸ் குடுக்கலாங்க இல்ல தமிழ் குவிஸ் குடுக்கலான்னு சொன்னங்க ஆ இல்ல நானு இங்கிலீஷு சொன்னேன்றாங்கங்க இப்ப வரைக்கு
உம்
நா அதுதா இப்ப எதுனா காமன் மீட்டிங் போட்டாங்கன்னா எல்லார் எதுர்ல கேக்கலாம்னு இருக்கேங்க நேத்து போய் திரும்பியு சொல்றே நீங்க நீங்க சொல்லவே இல்லன்ட்டு ஒடனே நோட் எழுதி வெப்பாங்கலங்க அத ‌ எடுத்து தேடிட்டு இருக்காங்கங்க நா சொன்ன நா சொன்னேன்ட்டு நா சொன்னேன்ட்டு எடுத்து நோட்ட தேடிட்டு இருக் காங்கங்க இப்ப தேடிட்டாங்கல்ல எழுதி வைப்பாங்க பாருங்க நோட்டு்ல பண்ணத ஏழுதி வெச்சி டே அப்டின்ட்டு அவுங்க எடுத்துனு வந்து காட்டுவாங்க சரியன பொய் சொல்லிட்டு எது
இல்ல இல்ல பொய்யி வந்து ரொம்ப நாளைக்கு நெலைக்கறது இல்ல பா நா‌‌‌‌ என் விஷியத்துல சொல்றே அவுங்களுது கொஞ்சோ லேட் ஆனா கூட செரி ஆனா அவுங்க பேசுற பொய் மொத்தோ வெள்ள வரு
ஐயோ ஆமாங்க ஒரு மேமு அழாத கொறைப்பணிக்கி பர்ஸ்னல் மீட்டிங்ல அந்த அளவுக்கு பேசிட்டாங்கங்க ஒரு சார் சேர்மன் சார் ஆ அந்த மேம் மேக்ஸ் மேமுங்க
ஆ ஒக்
என்னம்மா நீங்க எல்லா வீட்டுக்கு போனா பேரன்ஸ் கிட்ட தா பேசறதே வேலையா என்ன ஒரு மணி நேரோ ரெண்டு மணி நேரோ உங்குளுக்கு பேச்சு அவுங்க மாமியார் வந்து கம் பிளைன் கம்ளைண்ட் பண்ற அளவுக்கு வந்து பேசிருக்கீங்க ஒரு பேரண்ட் கிட்ட ஏன்‌ நீங்க உங்ளுக் பையண சேத்துன ஸ்கூல் பத்தி எல்லா பேசிருக்கீங்க அப்டியெல்லா கேட்டுருக்காங்க அப்டிதா முன்னன் நாள் என்ன பண்ணாங்கன்னா போன வாரோ சனிக்கெழம ஏமா உங்க வீட்டன்டதா அத்தன பசங்க இருக்காங்களேம்மா ஏமா நீ இன்னு வந்து சேத்த மாட்டேன்ற உன்க்கென்னம்மா கொற எடுத்து கால் தடிக்கி விழுந்தா கூட ஒரு வீட்ல ஒரு கொழந்த இருக்காங்கம்மா நாலா வண்டில போறப்ப எத் தன் தர்வ ஆரன் அடிச்சுன் போறேமா ஏமா இப்டி பண்றீங்க அப்டின்லா கேக்குறாங்கங்க
ம் அப்ப இது யாரோ போட்டு குடுத்த விஷ்யோ
ஆமாங்க இப்டி எல்லா பேசிட்டாங்க அன்னிக் எங்களுக்கே கஷ்டம் ஆயிடுச்சுங்க ஏனா அவுங்க இருக்கிறேன் ஆ எத் டமே வேறங்க அவுங்க வீட்லலா அவ்ளோ பெரிய ஆளுங்க
ம் ம் ம்
என்னங்க அது அவ்ளோ முக்கியமான விஷ்யங்களா அது
அப்பிடி கெடையாது அதுதா சொல்றே வீடு ஆளுங்க பெருஸ் பார் இவுங்குளுக்கு வந்து இப்ப அவுங்க மேல இருக்கற வஞ்சத்த நேரடியா காம்
ஆ அதுதாங்க அந்த மாரி பேசிட்டாங்களா அவங்குளுக்கு அன்னிக்கே ஹர்ட் ஆயிடுச்சி இப்போ தனியா கூப் ட்டு பேசுறப்ப எப்டி பேசிட்ருக்காங்க இவங்கதா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கங்க ஒரு கிட்டி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேர் இங்கதா படிக்கிறாங்க ஆ அவுங்க ஆட்டோல அனுப்புவாங்க அந்தட்
ம் ம் ம்
அவுங்க அந்த ஆட்டோல வர்றப்ப இதுங்க எதனா ஏத்தி விட்டுச்சிங்ளா இல்ல பே பீஸ் பே பண்றப்ப எதனா ஏத்தி விட்ருச்சீங்னா என்னன் தெர்லங்க அவுங்க வந்துட்டு இது மாரி பேசி மருமகள கெடுக்றாங்க
ம்
அ பசங்கள பாக்காம் பேஷினே ஒக்காணுக்கறாங்க அப்டின்லா சொல்லி வுட்டாங்க ஆ இது நா இ து அவுங்க சொன்னாங்களானு நம்ப முடில இல்லி இவுங்களே கிரியேட் பண்ணி சொல்றாங்களான் னு தெர்லே இவங்க என்ன சொல்ட்டாங்க நீங்க இப்பவே கூப்ட்டு பேசுங்க சார் அதெல்லா எனக்கு தெரியாதுங் சார் நா பேசவே இல்லைங் சார் நீங்க பிரின்சிபல் மேம கூப்ட்டு பேசுங்கனு கூப்ட்டு நிக்க வச் சி அவுங்க அவுங்க எதுர்லயே பேசுனாங்க ஆ அதுக்கப்புற என்ன பண்ணாங் னா நீங்க முடிஞ்சா பேரண்ட்ஸ கூட கூப்ட்டு பேசுங்க சார் நா பேசவே இல்லிங் சார் நா இப் ப கூட அச்சி சொல்றே பேசவே இல்லன் சொல்றாங்க அப்பயு அவுங்க எப் ப்டி அந்த நங்கூரோ போட்டாங்கன் தெர்ல அவரு மைண் மைண்ட்லேந்து அது சேஞ்சே ஆகுலங்
கடவுளே இப்ப அப்டிதா இப்ப இங்கேயு இருக்கு இப்ப ஒரு விஷ்யோ வந்து நடந்தது அதுக்கு வந்து ரெண்டு பேரியு கூப்ட்டு பேசுங்க அப்டின் சொல்ட்டாங்க எ அவ் எங்க ஒரு த்தையு ரெண்டு பேரையு கூப்டுட்டாங்க ஆமா அவ இப்டிதா பேசுனான் சொல்லிட்டாங்க நா அப்டிதா பேசன்னா உங்ளுக் தெரியுமா அதுக்கு முன்னாடி என்ன நடந்த்ச்சு அத சொல்லுங்க